ஹலோ
அ வணக்கம்மா
கம்மா எப்டி இருக்கீங்க
உம் நல்லாதா இருக்குற நீங்க எப்டி இருக்கீங்க ம் குடும்பத்துல எல்லாரு நல்லா இருக்கீங்களா
அ எல்லாரு நல்லா இருக்குமா
உம்
செரிங்க சோசியல் மீடியா பத்தி ஏதாச்சி பேசலாமா
அ பேசலாமா சோசியல் மீடியான்னா உங்களுக் ரொம்ப பிடிக்குமா
உ அதுல சோசியல் மீடியாலன்றது ஒரு ரெண் நாலஞ்சு ஆப்பு நம்ப யூஸ் பண்ற இல்ல இன்ஸ்டாகிராமு யூடியூபு பேஸ்புக்கு வாட்ஸ்ஆப்பு இதெல்லா நம்மளுக் து யூஸ் ஃபுல்லா இருக்குல்ல
அப்டிங்களா நெறைய பாப்பீங்
நீங்க எதுல யூஸ் பண்ணாங்க போயிட்டு
நானு வெளில் போறப்பெல்லா யூஸ் பண்ணிக்குவ ஈசி மிதிரு பாப்ப
உம் எதுல போயிட்டு பாப்பீங்க
அத இன்ஸ்டாகிராம்ல
இன்ஸ்டாகிராம்ல பாப்
அ
யுடியூப்ல ஸ்
யுடியூப்லயு போவ யுடியூப்லும் போவ
ஆஹ்
அது பதிவு செஞ்சு எடுத்து பார்த்து பாப்பேன் பஸ்ல கிஷ்லா போறப்போ அது நேரத்துல டவர் கிடைக்கலன்னா வராது
ஆஹ்
ஒரு சில நேரத்துல பாத்துக்குவேன் அதுல
அப்படியா என்னன்னா பா ப்பிங்க
இந்த சீரியல் மாத்திரம் பாப்பேன்
ஆஹ்
நெறய மூன்று முடிச்சு
ஆஹ்
சிங்க பெண்ணே
உம்
அதான் அது
டிவில மிஸ் பண்ற சீரியல் எல்லாம் ஃபோன்ல பாத்துப்பீங்க
பண்றது பார்ப்பேன் ஏதாவது இஸ் இஷ்டப்பட்ட படமும் பார்ப்பேன் பழைய படங்க
உம்
ஆஹ் பழைய இதல்லாம் பாப் பழைய படம்னா எனக்கு ரொம்ப புடிக்கும்
அப்டியா
சிவாஜி படம் ரஜினி படம் இவங்க படங்க நான் அதிகமா விரும்பி திரும்பி பாப்பேன் விஜய்காந்த் படம்
ம்ம்
படம்னா எனக்கு ரொம்ப புடிக் அதிகமா பாப்
அதெல்லாம் பாப்பீங்க அப்றமா நம்மளுக் ஏதாச்சு சமையல் தெரியல அது தெரியலனாலும் யூடியூப்ல போயிட்டு சர்ச் பண்ணுங்கன்னா நம்மளுக்கு பாத பத் யூஸ் ஆகும் அதுல பாத்து தான் சமையல் கத் பாத்துக்கலா ஏதாச்சு
ம்மா
இப்பதான் பசங்க புது புதுசா கேக்குறாங்கல்ல சாப்பிட அதுல யூடியூப்ல போயிட்டு சர்ச் பண்னாங்களா அதுல இருந்து பாத் நம்ம செஞ்சு குடுக்கலாம் அவங்களுக்கு
ம் ம் ம் சேரி சேரி நா ஆமா நான் இது வரைக்கும் போனதில்ல
ம் அந்த மாதிரி இலான் ட்ரை பண்ணி
ஆ சரி சரி இதுக்கு மேல பாக்கங்க
ஆ
ஆ
பாத்தே நல்ல சமையல் கத்
உம் நீங்க செய்வீங்களா அத அந்த மாதிரி எந்த சமையல் செஞ்சி பாத்துருக்கிங்க அதுல
நமளுக்கு ஏதாச்சி தெரியலனா அதல பாத்தங்கனா ஆஹ அதுல நல்லா கிளீயரா சொலுவாங்க பிரியாணி செய்யறது எப்படின்னு கேட்டா கூட சொல்லுவாங்க நம்ப செய்ற பிரியாணி டெஸ் விட அதுல எப்படி செய்யிறாங்கனு பாத்து
ம் ம்
த்தகடை செய்யலாம் நாங்க
ஆ பருப்புண்ட செய்யத் தெ தெரியமா உங்களுக்கு
ம் எப்படி செய்விங்க நீங்க
நானு ஒரு அரை கிலோ பருப்பு எடுத்து வேக வச்சுடுவேன்
ஆ
ஒரு அரைப்பதமா அரைப்பாதமா அரைப்பருப்பு வெந்து வேகாம கொஞ்சம் வெப்பதமா எடுத்து வடிச்சிருவேன்
ஆ
அந்த தண்ணிய ஈத்துட்டு அது ரசம்குல ரொம்ப நல்லா இருக்கும் பா அது எனக்கு ரொம்ப பிடிக்கும்
ஆ அந்த தண்ணிய ரசத்
அந்த தண்ணீர அந்த ரசதுக்கு பயன்படுத்துனா எனக்கு ரொம்ப பிடிக்கே அது ரொம்ப ரொம்ப பிடிக்கே அது வந்து எப்படி செய் தேவேனா அந்த பருப்பு எடுத்து வச்சுட்டு வெள்ளம் கொஞ்சம் தூள் பண்ணிடுவே நெறய தூள் பண்ணிட் ட்டு அது பருப்போட நல்லா அரச்சிடு வா அரச்சிட்டு
வெள்ள மட்டுதா போட்டுருபிங்களா
ஆ முன்ன தேங்காய் நாவே பருப்ப நெறி நல்லா அறனே அபறமா போறது அது நெறய நெறயப் பருப் பந்தண்ண நறிக் அரச்சிடுதும்ன அப்பறமா வெல் வெள்ளம் போட்டு அது கரெக்டாக கலந்துர்ணும் அதுக்கப்பறமா ஏலக்காய் நல்லா நசுக்கி போட்டுருணும் அதுல துள் பண்ணி தனியா அரச்சிடுவோம் கலந் த திருவி அதுல கலந்துடலாம் எல்லாம் மூணு அது ஒரு அது ரெண்டு கப்பு தேங்கா வெள்ளம்
ஆ
ஒரு அர கிலோ பருப்பு அந்த மாரி வேக வச்சு எடுத்துகின்ன அதெலா போட்டு ட்டு அரச்சிடுது
உம்
தனியா ஒண்ட வச்சுருவோம் தட்ல எடுத்து ஒண்ட வச்சுருனு அத ஒச்ச கோல்முட் சாஸ் ல
ஆ
குள்முட்ட சைஸ்ல சின்ன சின்ன உருண்டயா வச்சு வச்சுந்தோம்
உம் சரி
அப்பறமா மைதா மாவு கொஞ்ச கெட்டியா எத்து மைதா மாவு கொஞ்ச ஒரு அர கிலோ வாங்கிக்கணோ
கரைக்கணல்லது
ஆம்மா அதுல லைட்டா உப்பு போட்டு அதுல தண்ணி ஊத் தி ஒரு கெத் போதுமா ஒரு கொஞ்ச மீடியமா
அதுல என்னன்ன போடுவீங்க
பேக் மைதா மாவுலையா
ம்
மைதா மாவு உப்பு மாத்தரம் தான் சேத்துக்குவோம் வேற என்ன போடுறது உப்பு மாத்திரம் சேர்த்து நறையா எண்ண வேணா கொஞ்ச விட்டு கரச்சிடலாம் நல்லா பொறபொறனு வரதுக்கு அவ்ளோ தான்
உம் உம்
டா போடலாம் இல்லன்னா போடலனா கூட தேவையில்ல ஆப்ப சோடா தோடு தேவையில்ல அது மெத்து மெத்துன்ன ஆயிடும் அது இல்லாமலே செஞ்சாவே நல்லா இருக்கும் லைட்டா உப்பு மாத் திறந்தா காலத்துகக்குவோம்
ம்
சாப்பிடா வரணுமனா கொஞ்ச சோடா ஆப்பு சோடா கலந்துகோ
உம்
அத கரைச்சிட்டு நல்லா ஒரு மீடியமாக பதமாக நல்லா கரைச்சி ஒரு பத்து நிமிஷம் ஊற வைக்கணும் அதுக்கப்ப அப்புறமா வானயில் வச்சு ஸ்டவ் பத்து வச் சசி எண்ணெய ஊத்தணும்
உம்
அந்த ஏலக்காய் தேங்கா வெள்ளலோம் எ இல்ல கரைச்சு வச்சுக்குறோம் நல்லா பருப்புருண்ட உண்ட வச்சு வச்சுக்கிறோ லா இல்லைங்களா அது ஒரு ஒரு உருண்டையா எடுத்து அதுல ரெண்டு ரெண்டு உண்டையா போட்டு அந்த வானையில எண்ணெய்ல எடுத்து எடுத்து உடனும்
ம்
அது எடுத்துட்டு அதுக்கு நாங்க தனியா எடுத்து வச்சிக்கனும் அது பருப்புணு நல்லா செவ் செவ் சேம் சவ் அப்பா வர்ற மாதிரி ஒரு லைட்டா ஒரு பதமா வரமாதிரி அத சுட வச்சு எ கத்துக்கணும் அந்த பருப்பு உருண்டையடைய
ஆ
அளவுக்கு பேய் வேகமா வந்தது எடுத்துட்டு எடுத்து எடுட்டு தட்டு போட்டு ஆர வச்சிட்டு
இதெல்லாம் நீங்களே ட்ரை பண்ணுவீங்க உம்
வச்சுகண நல்லா
உம்
கொஞ்ச வெள்ளம் போட்டு தேங்காபால் நல்லா அரைச்சி
ம்
குட்டி வச்சிட்டு அஹ் போட்டு அந்த பருப் புண்டைய்ல கலந்து சாப்புணும்னா எனக்கு ரொம்ப புடிக்கும்
ம் சரி சரி ம் அ அந்த மாதிரி ஏதாச்சும் செய் செய்ய தெரிலனா நம்ம யூடிப்ல போயிட்டு சர்ச் பண்ணாவே அதுல செய்முறை எல்லாமே சொல்லும் அத பாத்துட்டு நம்ப யூஸ் பண்ணலாம் பாத் த துலே சமையல் கத்துக்கலா சமையல் தெரியாதவங்க இந்த காலத்த பசங்கள் எல்லாம் படிச்சுட்டு இருக்கும் போது படிச்சி முடிச்சதுமே கல்யாணம் பண்ணிறோம் கல்யாண பணி போயிட்டு சமையல் தெரியாம எல்லாம் யூடியூப்ல பாத்துதான் இப்ப சமைலே கத்து கத்துகுறாங்க அந்த மாதிரி இப்ப சோசியல் மீடியா இது ஆயிச்சு இம்மா அப்றமா ஸ்டா யூஸ் பண்ணுவிங்களா இன்ஸ்டாகிராமு
இல்ல எனக்கு அது சரியா தெரியாது அஹ் இந்த வாட்ஸ்அப்பூ யூஸ்டு யூடியூப் மட்டுதா போவே
உம் வாட்ஸ்ஆப்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ப உறவினர் கூட லா சேர் பண்ணிகுவோம் எதாச்சும் இருந்தா வாட்ஸ்ப் உடனே பண்ணிடுவோம் அந்த காலத்துலல் லா ஃபோன் இல்லாத போதெல்லா ஏதாச்சி தகவல் சொல்லணுன பஸ்புடிச்சி வண்டிப்புடிச்சி போகனு ஒரு ரெண்டு ஒரு அஞ்சு மணி நேர வேல ரெண்டு ஒரு மணி நேரம் வேற ஒரு அஞ்சு நிமிஷத்துல வேல முடிச்சுக்குவோம் இப்போது
ஆமா ஏதாவது ஒரு தகவல் தெரிவிக்குனுனா கூட
ஆஹ் அஞ்சு நிமிஷத்துல ஒரு போட்டோ எடுத்து வாட்ஸ்ப் பண்ணுங்க அவளோதான் அந்த மாரி யூஸ் ஆகும் அதே நேரம் அதிகமா யூஸ் பண்ணாலும் ப்ராப்ளம்ஸ் வரும் நம்மளுக்கு
அதிகமா என்னா ப்ராப்ளம் வரும் அஹ்
என்ன ப்ராப்ளம் ஆஹ் இந்த மாதிரி ப்ராப்ளம்னா டைம் வேஸ்ட் ஆகும் அதே ஃபோன்லயே நம்ம உக்காந்துட்டு நோண்டிட்டு இருக்றது சில மணி நேரம் கணக்ல ரீல்ஸ் பாத்துட்டு ரீல்ஸ் பார்த்துட்டே இருப்போ ஃபோனுன்னு கையில எடுத்தா இந்த மாதிரி இத லா கொஞ்சோ டைம் வேஸ்ட் பண்ணுவோம்
அதிகமா அதுலயே இருந்தாலும் அந்த மாதிரிதான் நடக் அதுவும் கஷ்டம் தான ஏன்னா எதுவுமே ஒரே டைம்ல யூஸ் ஆகுமா இதுல குறைய ஆரம்பிக்கும் எல்லா கஷ்டம்
சில நேரோ நம்ம ஃபோன் பாக்க போயி்ட்டு வீடியோ பார்க்க போய் ஒரு மணி நேரன்றது ரெண்டு மணி நேரம் கூட பாத்துட்டே இருப்போ டைம் போறது தெரியாது நம்மளுக்கு சீரியல் இதெல்லா கூட மொபைல்ய பண்ணி பாத்துட் அப்டி இருப்போம் அந்த மாதிரி கொஞ்சோ வேஸ்ட்டும் பண்ணுவோம் யூஸும் இருக்கும் நம்மளுக்கு அதனால
உம் உம்
சோசியல் மீடியாவில இருந்து நம்மளுக்கு யூஸும் இருக்கு
உம் நல்லது இருக்கு கெட்டது இருக்கு அது நல்லதுக்கு மட்டுதா பயன்படு
ஆமா
தெரிஞ்சவங்க நல்லதுக்கு தான் பயன்படுத்துவாங்க தெரியாத அறியாத அவங்க தான் கெட்டது இதெல்லாம் யூஸ் பண்ணுக்குவாங்க
ஆமா அது நல்லத மட்டும் நம்ம எடுத்துக்கணும் உம் கெட்டத நம்ம விட் குழந்தைங்களா நெறைய அத பாத்து ரொம்ப நல்லதே எடுத்துப்பாங்க கெட்டது இப்டிதா நெறைய பாத்து கெடு கெட்ற காலம் இருக்கு இப்ப ஆஹ் அந்த ஃபோன்ல பாத்து ரொம்ப இது பண்ணுற மாதிரி இருப்பாங்க அந்த எவ்வளவு நமக் டெய்லியும் யூஸ் பண்றது லிமிட்டா இருக்கணும் அந்த லிமிட்ன்றது கொஞ்சோ நேரம் இது பாத்தோமா அவ்ளவுதான் அதுக்கு மேல அதுலயே உ இருக்கு இருக்க கூடாது நம்ம அந்த மாதிரி இருக்கணும் ம்ம் அதுலயே யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அது ஒரு பெரிய ப்ராப்ளமா கூட வரும்
உம் ம் உடம்பு சரி இல்லாம போகுதுன்னு சொல்றாங்க ஒரு சிலரு அதே வெளையா மைக்கு எது வச்சுக்கிறதுனால அதுலயே யூஸ் பண்றதுல்ல நரம்பு தளர்ச்சி வரு
ஆஹ்
அந்த மாதிரியும் வருமா ஓரளவோடு வச்சுக்கணும் எதுவா இருந்தாலும்
ஆமா உம்
அடுத்து ச சமையல் எல்லாமே நீங்க அதில் பாத்துதான் கத்துக்கிறிங்க
ஆ தெரியாத சமையலல்லாம் அதுல யூடியூப்ல போய் போய் சர்ச் பண்ணுவோம் பாத்து சாஸ் செஞ்சு கத்துக்குவோம்
உங்களுக்கு தெரிஞ்ச ரொம்ப ம்ம் உங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சு புடிச் ச சமையல் எதுன்னு தெரியுமா
ரொம்ப பிடிச்சது அப்படி ஒன்னும் இல்ல
பிரியாணி
ம்ம் அதெல்லாம் செய்வோம் இந்த யூ யூடியூப்ல இருந்த நம்மளுக்கு பசங்களுக்கு ஹோம் ஒர்க் சொல்லி தரதுக்கு கூட அதல எடுத்து தெரியலன்னா நம்மள அதல பாத்து கூட சொல்லி தருவோம் படிக்கிற பசங்களுக்கு
பரவாயில்ல இப்ப வந்து நவீன கருவிகளால எல்லா மே எல்லா வசதி ஆச்சு அதிகமாயீடுச்சு
உம் அதுல இருந்து நம்ம பசங்களுக்கு சொல்லி தரணும்னா நம்மளுக்கு தெரிலனா அதுல யூடியூப்ல சர் ச்சு பண்ணாவே அதலெல்லாம் வந்துடும் அத பாத்து கூட நம்மளுக்கு சொல்லி வரலாம்
எதுக்கேட்டாலும் இப்ப அதுக்கு பதில் வருது ஆன்சர் வருது ஆஹ் அதனால எல்லாம் நன்மைதான் ஆனா
நன்மை இருக்கு நெறைய நன்மை இருக்கு அதுல இருக்கிற நன்மை நாம எடுத்துக்கனோ யூஸ் பண்ணிக்கலாம்
ஆமா ஏதாவது ஒரு பொருள் ஏதாவது அனுப்பணும்னா கூட முன்னல்லா அந்த பத்து கிலோமீட்டர் இருக்கு
உம் உ ரெண்டு நிமிஷத்துல அனுப்பி விடலாம் நாம ஃபோட்டோ எடுத்து ஃபோன்ல அவளோ தான்
எல்லாமே இப்போ ஈசி குயிக்கா ஆகுற மாதிரி காலகட்ட வந்துச்சி அந்த அந்த கால இருந்தாலும் அப்போ செஞ்சு சாப்ட்ட ருசியும் சாப்பாடும் இப்போ இல்லன்று நெனைக்கிறேன்
உம்
கையில செஞ்சு சாப்பிடற சாப்பா டுடைய அ இதே வேறதான்